ஆ
ஹலோ வணக்கம்ங்க வணக்கம் சிஸ்டர்
நீங்க நல்லா இருக்கீங்களா
க்கேன் சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் அங்க எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா எப்படி இருக்காங்க
இன்னைக்கு வந்து நம்ம சிறுதானிய பத்தி பேசலாமா டாபிக் பத்தி ஆசே ஓகே ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் நம்ம குழ நம்ம குழந்தைகள் பாத்தோனா இப்போ என்னோட பொண்ணு இருக்கால அவளுக்கு அந்த மெலடிஸ்குளது சிறுதானியங்கள் கம்பு களி அந்த மாதிரி தோச பண்ணி குடுத்தா கூட சாப்பிட மாட்டா ஏன்னா நான் நானுமே சின்ன வயசுல சாப்பிட மாட்டேன் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் டாக் டர்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணப்போ அவுங்க என்ன சொன்னாங்க அப்டின்னா நான் வந்து வெயிட் போட்டு போ ங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ஒயிட் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ணனு இந்த மாதிரி கம்பு கேழ்வறகு சோளோ தினை அந்த மாதிரிதான் நீங்கள் குதிரவாலி அரிசி அந்த மாதிரி ஃபுட்டு தான் நீங்க சாப்பிடணும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ந நரம்புகள்ல்லாம் ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு கை கால்லாம் பெயின் ஆகுது ஒரு சின்ன வேலத்த பார்த்தா கூட எனக் ஒடம்பு எல்லாமே வலி வந்துரும் அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இந்த மாதிரி மெலட்ச் குல ஐட்டம் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம மட்டு தனியான வீட்டு சமையல் பண்ணி சாப்பிட முடியாது பட் குழந்தைகளுக்கு கொடுக்கணு அந்த காரணத்தினால வந்து நா தோசல்லா பண்ணுவ தோச பண்ணப்போ வந்து தோச பண்ணப்போ வந்து என் பொண்ணு இருக்கால்லா எனக்கு ஒயிட் கலர் தோச தா வேணு எனக்கு இந்த கலர் தோசை ச இது வந்து ப்ரவுன் கலர்ல இருக்கு எனக்கு வேண்டா அப்படின்னு சொல்லுவா ஏன்னா அந்த மாதிரி இருக்கப்போ வந்து நமக்கு குழந்தைகளுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பீஸ பீஸா எந்த கலர்ல கொடுத்தாலும் சாப்பிட்டுருவாங்க பீஸா பர்கர் கே எஃப் சி அதெல்லாமே எந்த கலர்ல குடுத்தாலு அவங்களுக்கு பிடிக்கு ஆனா நம்ம சிறுதானிய உணவுகள்னு எடுத்துக் கொள்ளம் போ வந்து இந்த கொழந்தைல ரொம்ப இது பண்ற அதனால வந்து நா என்ன பண்றேனா
உம்
அ வீட்டுல வந்து இந்த சத்து மாவு மாரி பண்ணுவாங்களா ஒரு இருபத்தஞ்சு குள்ள நவதானியங்கள் வந்து போட்டு அத நா டூ டைப்ஸா வேற பண்ணுவே ஒண்ணு மொள கட்டுன மாரி பண்ணுவே அத தண்ணியில ஊர போட்டு டு அதுக்கு பேறவு நா அந்த மொளவு மொளவு வந்த பிறவு வெயலில லைட்டா காய வச்சு ஃபர்ஸ்ட்டு ஏ என் என்னல்ல வந்து காய வெப்போ அப்பறமேல வாய வெ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நா கொடுத்தேன்
சூப்பர் சூப்பர் கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள அத்தியாவசியமா பயன்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா சிறுதானியங்கள் வந்து பயன்படுத்தலா ஏன்னா இப்ப ஒரு விஷயத்துல வந்து இப்ப என்னன்னா சிஸ்டர் இப்ப சிறுதானியங்கள் கூட இப்ப கேழ்வரகு கம்பு இதெல்லா விளைவிக் கிறாங்க இல்லைங்களா அதுல வந்து இப்ப தற்போது காலகட்டத்துல கூட ரசாயன உரங்கள் வந்து பயன்படுத்துறாங்க ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால அது வந்துட்டு அஹ் முழுமையா வந்து ஒரு சத்துணவுல உணவுன்னு சொல்ல முடியாது இப்ப ஆர்கானிக்கா விவசாயம் பண்றாங்க பாத்தீங்களா ஆர்கானிக்கா திணை ஆஹ் கொள்ளு இந்த மாதிரி துவரம் பருப்புலாம் வந்து ஆர்கானிக்கா பண்றவங்கள்ட்ட நம்மளா தேடி அத வாங்கி பயன்படுத்துறப்ப அதோட முழு சத்துக்கள் கிடைக்கும் நா நினைக்கிறேன் ஏன்னா இப்ப வந்துட்டு காலையில இந்த ஷுகர் பேஷன்ட்ஸ்லாம் இந்த கேழ்வரகு கூழ் எடுத்துக்ங்க காலையில அப்படின்னு சொல்லி இப்ப டாக்ட்ரே ரெக்கமெண்ட் பண்றாங்க கேழ்வரகு கூழ்ல வந்துட்டு அதிகபடியான சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க சோ அதுமாதிரி கேழ்வரகு சம்பந்தமான உணவுகள் அடை இந்த மாதிரியான உணவு எடுத்துக்கிறது நல்லது நா நினைக்கிறே அதே மாதிரி திணை அ கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரியான நம்ம மறந்த அஹ் சிறுதானிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்குறத வந்து கண்டிப்பா நம்மளுடைய உடல மேம்படுத்தும் அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு இந்த சிறுதானியங்கள் தவிர் துன்னு பாத்தீங்கன்னா அஹ் இப்ப வந்துட்டு நம்ம பச்சை காறிகை காய்கறிகள் அந்த மாதிரி விஷயங்கள்யும் நம்ம கொஞ்சம் நாட்டம் கொண்டு போகணும்னு நினைக்கிறே பச்சை காய்கறிகள் பழங்கள் இதெல்லா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆர்கானிக்கா எந்த ரசாயனமும் பயன்படுத்தாம விளைவிச்சு சாப்பட்டோனா நமக்கு கண்டிப்பா அதோட முழுமையான சத்துக்கள் கெடைக்கும் அப்படின்னு நெனைக்கிறே சிஸ்டர்
நீங்க சொல்றது உண்மதா தோலா ஏன்னா அந்த மாதிரி இருக்கப்போ வந் து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்புட்ன்னா குழந்தையில வந்து சாப்பிட மாட்டுக்காங்கன்னு நீங்க சொல்லாதீங்க ஆஹ் ஆனா அவுங் வுங்க வந்து நீங்க வந்து ரைசா தா எடுக்கணும் கம்பல்சரி கிடையாதுண்ணா ஆல்ரெடி உங்கட்டா சொன்னே தோச பண்ணி குடுக்கலாம் அதுக்கு பெறவு அவனுக்கு சத் சத்துமாவு மாரி பண்ணி குடுக்கலா பால்ல களய கொடு க்கலாம் அதுல வந்து நம்ம வந்து இனிப்பும் சேக்கலாம் உப்பும் சேர்க்கலா அந்த மாதிரி டைப்ல வந்து நம்ம பண்ணி குடுக்கலா சிறுதானியங்கள் அதுக்கு போக வந்து நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் வந்து ரொம்ப அது ரொம்ப இப்ப வெல வந்து அதிகந்தா ஆனாலு நம்ம வந்து அந்த மாரி ரைசை வந்து என்ன பண்ணனு அவங்களுக்கு சீரக சம்பா, மாப்பிள சம்பா, பிறவு கிச்சிலி சம்பான்னு சொல்லிருக்குல்ல அந்த மாரி வந் து என்னன்னா கொழந்தைகளுக்கு வந்து அ மோஸ்ட் ஆஃப் எல்லா கொழந்தைகளுக்குமே பிரியாணி பிடிக்கு வெஜ் ஆர் நான்வெஜ் எதுனாலு பிடிக்கு அந்த மாரி அரிசிகள் வந்து நம்ம என்னன்னா பிரியாணி செஞ்சு குடு க்குணுனு நா சொல்றே ஏன்னா இந்த மாரி நம்ம சாப்புடும்போ வந்து இப்போ நீங்க இப்போ வந்து நா கிச்சிலி சம்பான்னு சொன்னல்ல அந்த ரைஸ்ல வந்து என்ன ஃபிட் இருக்குன்னு சொன்னோம்னா அதுல வந்து நெறைய பெனி ஃபிட் இருக்கு ஏன்னா அந்த கொழந்தைகளுக்கு வந்து அந்த அரிசி சாப்புட வந்து என்னன்னா அது வந்து மா மாப்பிள சம்பாவு சொல்லி அழைப்பாங்க அந்த காலத்துல வந்து ராஜாக்கள் மட்டும்தா அந்த மாரி மாப்பிள சம்பா அரிசில்லா சாப்ட்டாங்க நம்மல்லா சாப் புட்ல எடையில வந்து நா ஒரு ஷாப்பிங் மால் போப்போ அங்க ஒரு ஒரு கிலோவே ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஆக்சுவலி நா அந்த அரிசி பேர் சொல்லி வாங்கிட் ட ஆனா அவங்க சொன்னாங்க மேடம் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி நீங்க வாங்க போறெங்ளா நான் எவ்ளோ பைசா நீங்க சொல்லுங்கன் சொல்லப்போ அவுங்க சொன்னாங்க வந்து நானூத்தி அம் நானூத்தி முப்பது அப்டினாங்க நா அத எடுத்த ஒடனே கீழ வச்சிட் செய்யறாம் அது ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாருக்கு அந்த மாரி அரசிகள் வந்து இ இப்போ வந்து நம்ம எடத்துலல்லா வெளைவி க்க மாட்டேங்காங்க சவுத் சைடுல ஒரு சில எடத்துலெலா அந்த பொன்னி பொன்னி ரைஸு வெளைவிக்காங்க சம்பா ரைஸ் வெளவிக்காங்க அந்த மாரி வெள கூடாது எல்லா நம்மளுக்கு மாப்ள சம்பா அரிசி என்னென்ன நம்மளால அரிசிய வெளைவிக்க முடிமோ அதே மாரி நம்ம வெளவிச்சா மட் டுந்தா இந்தோட அரிசியோட வெலைகள் எல்லாமே நம்ளுக்கு கம்மியாவு இப்ப நா ஆக்சுவ்லி உங்கிட்ட சொன்னே மாப்ள சம்பா வந் து பலங்காலத் துல வந்து முன்னோர்கள் வந்து இத சாப்ட்டாங்க அந்த பலங்காலத்து மக்கள்லா நீங்க பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருப்பாங்க எல்லாரையு‌ இப்ப நம்ம ஜிம்முக்குலா போய் வந்து பாடியலா ரொம்ப அஹ் சிக்ஸ் பேக்க வைக்கணு ரொம்ப மஸ் துஸ்லா ரொம்ப டைட்டாருக் சொல்ட்டு நம்ம ஜிம்முக்கு போறாங்க ஆனா அந்த தாத்தாலா பாருங்க ஸ்டா இப்ப வரைக்கு அவங்க ஜிம்முக்கு போன மாரிதா இருக்காங்க ஏன்னா அந்த அந்த மாப்புள சம்பா அரிசின்னு சொன்னாங்களா அந்த அரிசியிலலா நாரு சத்து நெறைய இருந்துருக்கு இரும்பு சத்து இருக்கு ஊட்டச்சத்து இருந் நெறைய இருந்துச்சி அது வந்து உடல்னா ரொம்ப வலிமையாருக்கு நீர நே நீண்ட நேரோ வந்து காது இப்ப நம்ம சாப்புற சாப்பாடுல வெறு கார்போடைட் மட்டுந்தா இருக்கு இப்ப கொஞ்சோன்டு சாப்டாதா அடுத்த செகன்டே வயிறு பசிச்சிரு
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே வெள்ளை அரிசி உணவுகள் வந்து கம்மிப்படுத்திக்கிட்டு நீங்க சொன்ன மாரி சிறுதானிய உணவுகள் வந்து எடுத்துக்கலா அது வந்து ஒரு பிரேக் நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் சிஸ்டர் நீங்க சொன்னது தோசை பண்ணி குடுக்குறது அஹ் முளை கட்டிய தானியங்கள் வச்சி அஹ் உணவுகள் சேலட் இது மாதிரி எல்லா பண்ணி கொடுத்து சாப்புட்ற வைக்கிறது நல்ல விஷயோ சின்ன வயசுலயே பழகுனாதா அவங்களுக்கு வந்துட்டு அஹ் முக்கியத்துவம் தெரியு இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க சொல்றது நல்லதுதா ஏன்னா இது வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கு நீங்க சொல்லணு ஏன்னா இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல கம்பு நம்ம வந்து கூலாவு சாப்புடுவோம் ஹக்சுவலி இந்த கம்பு அந்த கூல் ஐட்டோல்ல எங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்புட மாட்டங்க பட் அவங்களுக்கு பலக்கமு இல்ல ஆனா அஹ் கூல் கிண்டி கொடுத்தா கூட இல்ல எனக்கு இது பாக்கவே ஒரு மாரி கலர்ல இருக்கு எனக்கு வேண்டா அந்த அத பாத்த ஒன்னயே இது எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க ஒரு திருப்பு வந்து நாங்க ஷாப்பிங் பண்ணதுக்காண்டி வெளியில போனோ ஹக்சுவலி இப்போ சம் கோடை காலத்தின்னால எல்லா எல்லா பக்கமு என்ன பண் றாங்க கூலு கம்பு மண்பானைல வச்சு இது பண்றாங்க அப்போ ஒரு எடத்துல வந்து ரொம்ப க்ரவுடாரின்ச்சி அப்ப நா எனக்கு பசிச்சிச்சி நா கால்ல அன்னைக்கு சாப்புடல பேங்கு போனு அப்போ என்ன சொன்னாங்க அப்புன்னா எனக்கு கூட்டமாருக்கு எனக்கு இது வேணு‌ அப்டீன்னு சொன்ன அப்போ எங்க ஹஸ்பண்ட் வாங்க அப்புட்னு‌ கூட்டு போனாங்க இல்ல இல்ல எனக்கு வேண்டா இத பாத் த்துல எனக்கு பயமாருக்கு ஆனா சொன்னே இவ்வளவு பேரு சாப்புடுறாங்க அவங்களா மனசங்க இல்லையா நீங்க சாப்புடுங்க பஸ்ட் ஜஸ்ட் கொஞ்சோ ட்ரை பண்ணி பாருங்க அப்பிட்ன அப்பம்போல அவுங்க வந்து கம்பு அஹ் அந்த கலர பாத்தாலே பிடிக்காது ஆனா அவங்க குடிச்சு பாத்தாங்க அந்த மோரு அந்த இதுல்லா வா துல வச்சு சாப்புடப்போ அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சி திருப்பி எப்பல்லா நாங்க வெளில போறோமோ அந்த கடையில போயிட்டு ரெண்டு கிளாஸ் குடிப்பாங்க ஏன்னா அந்த கம்பு வந்து ரொம்ப உடலுக்கு வந்து நல்லது ஏன்னா இது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கம்பு உணவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோ ஏன்ன இதுல நிறைய ஊட்டச்சத்து இருக் து நா ஆக்சுலி சொல்னுனா தாதுக்கள் வந்து ரொம்ப நறையாருக்கு அது மாரி சின்ன கொழந்தைகள் கூட இந்த மாரி சாப்பிடாதப்பலா ஆறு மாச கொழந்தைக்கு கூட இந்த கூழ வந்து காச்சி அவுங்களுக்கு குடுப்பாங்க இந்த மாரி சாப்புடப்போ வந்து அவங்களுக்கு ஜீரண செரிமானத் தன்ம வந்து ரொம்ப சீக்கிரமா இருக்கு நீண்ட நேரமு குழந்தைகள் பசியில இருந்து அழாது ஆனா அந்த மாரி இருக்க உணவு வந்து இந்த கம்பு வந்து நீரிழிவு நோ நோய வந்து போக்குன் சொல்றாங்க
ஆமாங் சிஸ்டர் நா நா கூட சின்ன வயசுல பாத்திங்கனா கம்ப வந்துட்டு வறுத்துட்டு அ நாங்க வந்து கரும் கம்பயே சாப்ட்ருக்கோ சிஸ்டர் நா அத பச்சையாவே நாங்க சாப்டுவோ அத வந்து நல்லா தட்டி தருவாங்க பெரியவங்க வீட்ல நாங்க வந்துட்டு வயல்வெளிக்கு போகும் போது அப்டியே க கம்புகள் வந் து அவ்ளோ அதிகமா இருக்கு நாங்க சும்மா அப்டியே ரெண்டு கம்பு ஒடிச்சு அத வந்து அப்டியே இது பண்ணுவோ அப்டியே அப்டியே க கையால தூய்மைப்படுத்தி அந்த உமின் சொல்லுவாங்க அதெல்லா அதெல்லா எடுத்துட்டு நாங்க அத அப்டியே பச்சையாவே சாப்டுவோ அது அது ஒரு டேஸ்டா இருக்கு சிஸ்டர் இன்னொனு வந்து பாத்திங்கனா அந்த கம்பு வந்துட்டு அந்த உமியெலா எடுத்துட்டு அத சுத்தம் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு அத வந்து ஒரு சக்கர நாட்டு சக்கர போட்டு அத சும்மா அப்டியே கலக்கி அ சாப்புடுவாங்க அது வந்து வயல்வெளில வந்து பாத்திங்கனா இந்த வேல செய்றாங்க இல்லைங்ளா வேல செய்யும் போது அவுங்களுக்கு ஒரு பசி அ பசி எடுக் எடுக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நாட்டு சக்கரை எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி கம்புகள்ல கலந்து அந்த மாரி சாப்படுற பழக்க வழக்கங்கள்லா கிராமப்புறங்கள்ல இருந்திருக்கு சிஸ்டர்
கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி எங்க மாமியாரு சொல்லுவாங்க நீ இந்த மாரி மொள கட்டி பச் சையா சாப்படறத விட நாங்கல்லா இது வந்து வயல்ல அறுத் ஆக்சுவ்லி என்னனா வயல்ல இருந்து அறுத்த உடனியே அது ல வந்து பால் கோரி இருக்கு காயாம ஈரத்தன்மையோட இருக்கப்போ என்ன பண்ணுவாங்கலா உ நீங்க சொன்ன மாரி அந்த உமியெல்லா தட்டிட்டு அது நம்ம தண்ணியில இது பண்ணி ஒரு ஈரத்துணில வந்து கட்டி அதுல தேங்கா கருப்பட்டில்லா போட்டு கொண் ஒரு டப் ஒல வச்சு இது பண்ணி அத வந்து நாங்க சாப்புடுவோ ரொம்ப சுவையா இருக்கு இனிப்பா இருக்குனு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுக்கு வறது வந்து அவங்க வந்து அத பறிச்சு ஒடனே சாப்பிடுறாங்க அதுல வந்து இனிப்பு தன்மை இருக்கு ஆனா நம்ம வந்து எப்டி சாப்பிடுறோம்னா அத காய போட்டு அத வந்து மெஷின்ல போட்டு அந்த உம்மி எல்லா எடுத்து நறைய பாலிஷ் பண்ணி நம்மள்ட்ட வந்து ரீச் ஆவுது ஆனா நம்ம வந்து கெமிக்கல் உள்ளததா சா சாப்பிடுதோ ஆனா அவங்க வந்து அந்த இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டதுனால மட்டுந்தா இப்ப அவங்க எங்க மா அவங்க வந்து தொண்ணூறு வயசு பட் ஸ்டில் இப்பமு அவங்க நடமாடுதாங் க பேக் பெயின் இல்ல, கால்வலி இல்ல எதுமே இல்ல ஆனா நா எனக்கு இப்பதா கம்மியான வயசு து ஆனா எனக்கு பேக் பெயின் இருக்கு கால்வலி இருக் கு எல்லா பிரச்சனையு இருக்கு நம்மளுக்குள்ள ஒட என்னோட பொண்ணுக்கு அத விட இப்ப பத்து வயசுதா சொன்னா மம்மி எனக்கு கால் வலி கொஞ்ச நேரம் விளயாண்டு வந்தாலே மம்மி எனக்கு கால் வலிக்கினு சொல்றாங்க ஓகே தோழா நம்மளுக்கு வந்து இப்ப நேரம் முடிந்து விட்டது அடுத்த கால்ல நம்ம பேசலா இத பத்தி
கண்டிப்பா சிஸ்டர்